ஆ கேக்குது என்ன பண்ற
என்ன பண்றே இப்பதா எங்க மாமியார் கிட்ட பேசிட்டு வந்தே
அப்டியா என்ன சொன்னாங்க
ஆ என்ன சொன்னாங்க ரெண்டு நாளா போன் அடிச்ச அவுங்களுக்கு நைட்டு வீடியோ காலு ஏ உங்க அதா சரி என்ன இருக்கல அப்டின்ட்டு காலையிலே போன் அடிச்சு கேட்ட அவுங்ககிட்ட என்ன ஏய எடுக்கலன்னு
ம் ஏய எடுக்கலையாமா
ஆஹ் அவங்க வந்து இப்போ நை சாயங்காலோ கொத்தரங்க கொல்லையில போட்டுருக்கோ காட்ல அத பொறுக்குறாங்க அப்பறோ காலையில வந்து மூணு மணிக்கெல்லா எந்திச்சு போயிட்டு வெண்டக்கா ப ப இது பண்றாங்க வெண்டக்கா கா எடுத்துட்டு போவாங்க பொறுக்கி மார்க்கெட்டுக்கு அதனால டயர்ல தூங்கிடுறாங்க போல கொள்ளையில இருந்து வந்ததுமே சீக்கிரமா
ஓ அவுங்க மட்டும் தனியாவே போய் பண்றாங்களா இல்ல ஆளு ஏதாவது வச்சு பறிக்கிறாங்களா
இல்ல இல்ல இப்போ காலைல வெண்டைக்கா பொறுக்குனா கால விடிய கால மூணு மணிக்கு யாரு வரமாட்டாங்கல்ல
ஆமா அப்ப எப்டி அவுங்க தனியாவே பொறுக்குவாங்களா
இல்ல பக்கத்துலயே இப்ப எங்க நாத்தனார் வீடு எல்லா இருக்கு ஆஹ் லைட்டு அவுங்க வீட்ல இப்ப லைட்டு போட்டாங்கன்னா எங்க கொள்ள ஃபுல்லாவே லைட் வந்து தெரியு ஆஹ் பத்தாததுக்கு அவுங்க இந்த ஹெட்ல எல்லா போடுவாங்கல்ல லைட் ஹெட் லைட்டுனு சொல்லிட்டு ஆஹ அது ஒன்னு எடுத்துட்டு போய்ட்டு அத வச்சுக்கிட்டு தா பொருக்குவாங்க தனியா பொறுக்குறதுனால மூணு மணிக்குல்லா காலைல போய்டுறாங்க
ம்
எங்க மாமனார் இருந்த வரைக்கும் டெய்லி இப்போ அவரு போவாரு இப்போ அவுங்க வெளி வெளியூருக்கு போனது
ம்
இவங்க மட்டும் தனியா பொருக்குறாங்க
அதுதா எப்டி அவ்வளோ தூரோ தனியா எத்தன ஏக்கர் ஏக்கர் போட்டு இருக்குக்கிங்க தனியா பொறுக்குறாங்க
ஏக்கர் கணக்கல்லா இல்ல கொஞ்சோ கம்மியாதா இருக்கும் ம் அவ்ளோ போட்டா அவங்களால முடியாதுல்ல
ஆமா அதுக்குதா கேக்குற
ஆ சும்மா கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சோ வெண்டக்கா கொஞ்சோ கொத்தரங்கா கொஞ்சோ சொரக்கா அப்டி
ஓ
ம் மொத் தோ ஆ ஒரு கொள்ள வந்து சோள மக்காசோள இருக்குல்ல அது போட்ருக்கோ இன்னொரு கா இன்னொரு காட்டுல வந்து கொத்தரங்கா போட்டு அறுவட முடிஞ்சுருச்சு இப்போ வந்து அத ரொட்டேட்ரு உட்டு நொறுக்கிட்டு திரும்ப காணு போட்டு வேற எதாச்சும் இது பண்ணுவாங்க போடுவாங்க கொத்தரங்கா தா போடுவாங்க ஏன்னா வெண்டக்கா வந்து கா அவங்களால கண்ணு முளிச்சு ஒடைக்க முடியாது கால்ல நேரத்துல
ம்
ம் அவங்களுக்கு வந்து எது
ஏய வெண்டக்கா வந்து வெண்டக்கா காலைலயே தா ஒடைக்கணுமாமா மதியம் ஈவ்னிங் அந்த மாரிலா ஒடைக் கூடாதா
இல்லல்ல மதியம் இப்போ மார்க்கெட்டு வந்து விடிய காலங் காத்த விடிய காலைல தா தொறப்பாங்க ஆறு மணி அப்டிய அப் ப்ப வந்து நம்ம காலைல ஒடச்சு எடுத்துட்டு போனோனா ஃப்ரெஷ்ஷா இருக்குது எல்லாரும் சீக்ரோ வாங்கிப்பாங்க ஆ இதுவே நம் மதியம் ஒடச்சு சாயங்காலம் ஒடச்சு காலைல எடுத்துட்டு போனா கொஞ்சம் வதவிடும்ல ஆ அத் அதனால வந்து அவங்க காலைல ஒடச்சு அப்டியே ஃப்ரெஷ்ஷா குடுத்துருவாங்க அப்டிங்கும்போது நம்ம காய் வந்து விக்காம கெடக் இருக்காது எல்லாமே வாங்கி ஷா இருக்கு அப்டின் சொல்லிட்டு
எப்டி இப்ப மார்க்கெட்ல போயிட்டு பல்கா போட்டு வந்துருவீங்ளா இல்ல நீங்களே உக்காந்து வித்துட்டு வா வருவாங்
இல்லல்ல அக்கா இப்ப ஒரு பெரிய ம ம மண்டி மாதிரி டீல் பேசிப்பாங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து நாங்க கொண் வந்திப் இருவ முப்பது கிலோ போட்றேன்னா நீங்க எங்களுக்கு வித்து குடுங்க அத வித்து குடுக்குமோது உங்ளுக் கொஞ்சோ கமிஷன் எடுத்துக்வாங்க இப்ப கே கிலோக்கு பத்து ருவா அந்த மாதிரி கிலோக்கு பத்து ருவால்ல ஒரு பத்து கிலோக் கு நூறுவா அந்த மாதிரி கமிஷன் பேசி அவங்க எடுத்துப்பாங்க மிச்ச காசு வித் த்தும் குடுத்துருவாங்க நமக்கு காய நம்ம வந்து வெயிட் பண்ணி விக்கணுன் அவசியோ இல்ல ஆ அவ் வித்து குடுத்துருவாங்க ஆனா கணக்கு எழுதி வச்சிருவாங்க சீட்ல இவ்ளோ வேற நம்ம போட்டுட்டு வெயிட்டு மட்டு பாத்துட்டு வீட்டுக்கு வந்துர்லா அவங்க வந் து ஆ அத வித்துட்டு இது மாரி இவ்ளோ கிலோ வித்துடுச்சு அன்னையோட ரேட்டுக் இப்ப ஒரு ஒரு நாள் காய்கறி ஒரு ஒரு ரேட் இருக்கும்ல ஆ அது மாதிரி டு அன்னையோட ரேட்டு போட்டு எவ்ளோ எவ்ளோ கிலோ இருந்துதுன் போட்டு மொத்த பணமா நமக்கு குடுத்துருவாங்க அவங்க கமிஷன்லா எடுத்துக்கிட்டு நமக் குடுத்துருவாங்க ம் கொத்தரங்கா வந்து சாய்ங்கால நேரமே பொறுக்கிக்கலா அது ஒன்னும் பிரச்சன இல்ல அது சாய்ங்கால பொறுக்கிட்டு காலைல கொண்டு போயி வெண்டக்காவும் சேத்து போட்டு வந்துருவாங்க
ம் ம் சொரக்காவு போட்ருக்காங்ளா அது பறிக்க மாட்டாங்களா
ஆமா சொரக்கா வந்து டெய்லி கெடையாது ஏன்னா டெய்லி டெய்லி அது பெருக்காது இல்ல கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு ரெண்டு மூண் நாளுக்கு ஒரு டைம் அப்டி ஆ அது அதுவும் முன்னாடிலா அஞ்சுருவா தா போயிட்டு இருந்துது இந்த மே மந்த்துலலா
இங்க ஒரு கிலோ அஞ்சு ருவா ஒரு கிலோ அஞ்சு ருவா தானா
கிலோ ஆமா நம்ம பல்க்கா போடும் மோது அந்த அளவுக்கு காயோட ரேட்டு வந்து அதிகமா இருக்காது கம்மியா தா இருக்கு ம் நம்மத் தனியா அந்த வியாபாரிங்க கிட்டலா விக்கும்போது வாங்குற கஸ்டமர் கிட்ட விக்கும் போது வெலய ரேட்டு அதிகமா எத்தி சொல்லுவாங்க
அப்ப அதுக்கு நீங்க அந்த மாரியே விக்கலாமுங்க
அந்த மாதிரி விக்கலா ஆனா அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்ல இப்போ வந்து அவ்ளோ பல்க்கான ஒரு முப்பது கிலோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து போறவங்க வரவங்க வாங்கிட்டு போவாங்கன்னா பொழுதே நம்ம இங்க ஒக்காந்துருக்க மாரிருக்கோ
ம்
ஆ அது முடியாதுன் சொல்லிட் டு அவங்க பல்க்கா மண்டில போட்டுருவாங்க அவங்ககிட்ட வந்து இந்த சின்ன சின்ன வியாபாரிங்கல்லா இருப்பாங்க சின்ன சின்ன கடையெல்லா இருக்கு ல்ல அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஆனா நம்ம கிட்ட ஒரு ரேட் டுக்கு வாங்குவாங்க அந்த மண்டில இருக்கவங்க அவங்க வந்து வியாபாரிங்க கிட்ட வைக்கும் போது பத்து து இருவது ருவா எக்ஸ்ட்ரா கம்மி இது வச்சுதா இருப்பாங்க லா
ஆமா ஆமா ஆமா அது எல்லா எடத்துலயுமே அப்டிதா இருக்கு இப்ப நாங்க சோழோ கூட ரீசன்டா போட்டோ அதுக்குமே அப்டிதா நான்தா ஆக்சுவலா அப்டிதா இருந்து எல்லா காய வச்சு எல்லாமே மண்டில போட்டே அப்பதா எனக்கு தெரியு இந்த மாரி அது எவ்ளோ சோள மூட்ட வச்சுருந்தாங்க அங்க அப்பதா யோசிச்சே இவ்ளோ தத வாங்கிட் போய் என்னதா பண்ணுவாங்க அப்டின் சொல்லி யோசிச்சே அப்புற வாங்கிட் போயி வெளில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வேதிக ரேட்டுக்கு வித் ருவாங்க போல
ஆமா அப்டிதா இன்னு அந்த இப்ப இந்த வியாபாரிங்கல்லா கஸ்டமர் கிட்ட இப்ப நம்மள மாதிரி வாங்குறவங்கல்லா இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட இன்னு அவுங்க அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா வச்சுதா விப்பாங்க அவங்களோட லாபத்துக்கு அந்த மாரிதா நடக்குது
இப்ப அதனால தான் நமக்குெல்லா காய்கறில்லா ஒரு கிலோ ஐம்பது ருவா அந்த மாரின் விக்குது போல
ஆமா நாங்க ஆனா பல்கா போடும்போது எங்களுக்கு இருபது ருவா இருவத்தஞ்சு ருவாதா போடுவாங்க மண்டில வந்து ரேட்டு ம் சொரக்கவுமே இப்ப மே மனத்துலலா நெறைய பேரு அது அததா போடுவாங்க ஏன்னா தண்ணிக்காய் நெறைய பேர் வாங்குவாங்க அப்டின் சொல்லிட்டு போட்றதுனால ரேட் வந்து அஞ்சு ருவாதா கிலோ ஆனா
க்கு ஏத்த மாரி ரேட்டு வந்து கம்மிய ஆயிடுது அப்ப வெள்ளரிக்கா தர்பூசணி அந்த மார்லா இந்த டைம்ல போடுவாங்கன்னு நெனைக்கிறே இல்ல
ஆமா அதெல்லா இந்த டைம் போட்டாலும் போ எல்லா வித்துருவாங்க ஆனா ரேட்டு வந்து ஏன்ன நம்மள நம்மள மாதிரிதானே எல்லா் வெவசாயிகளு நினைப் ப்பாங்க போட்டா இது இந்த டைம்ல வித்துறன்னு அது மாரி அப்ப நெறைய போட்டுறாங்க அப்டிங்கும் போது வந்து அந்த டைம்ல அதோட ரேட்டு் கம்மிய ஆயிடுது இ இப்ப மாம்பழமே எடுத்துக்கோங்கல்லே அந்த டைம்னா அந்த டைம்ல அதாது ஸ்டார்டிங் டைம்ல கொஞ்ச ரேட் அதிகமா இருக்கு
ஆமா
ஆ நடுல வந்து கம்மி ஆயிடு ரேட் எல்லா அஞ்சு ருவாய்க்கு பத்து ருபாய்க்கு கிலோ அப்டின்லா கெடைக்கு மாம்பழ
ம் அதே மாரிதா இந்த க்ரேப்ஸ் அதே மாரிதா
ஆமா அப்புறமா முடிய போற டைம்ல சீசன் முடிஞ்சிருச்சு இனிமே கெடைக்கறது ரேருங்கும் போது கிலோ நூறு ருவா அப்டினு ரேட் ஏத்துடுவாங்க
ம்
அந்த மாதிரிதா
ஓ ஓக்கே ஓக்கே
சொரக்கா கூட அப்டிதா அஞ்சு ருவா இருந்துது இப்ப பதினஞ்சு ருவா போது அப்டின்னு சொன்னாங்க ஏதோ அவுங்க கஷ் ட்டபட்றதுக்கு ஏதோ கொஞ்ச காசு கெடைக்குது பரவால்ல அப்டின்னாங்க
ம் ம் ம்
தண்ணி ஏனா அப்பறோ ந நெறயா அதுலயு மிச்சோ பாக்க முடியாது கொள்ள ஓட்ற செலவு இருக்குது கள வெட்றது தண்ணி கட்றது
அதுதா சொன்னே விவசாயத்லல்லா ஒன்னு நம்ம அவ்ளோலா லாபோ எடுக்க முடியாது நா அதயே பாத்து து நா ஒரு டைம் எங்க வீட்ல அப்டிதா பயிர் வச்சோ சோளோ ஆக்சுவலா நாங்க செலவு பண்ணது தர்ட்டி தௌசண்ட் கிட்ட போயிடுச்சி
ம்
ஆ வந்தது எங்க ஃபோர் மந்த்கப்பறோ வந்து ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வந்துது அவ்ளோதா அதுக்காக ஃபோர் மந்த்‌ வெயிட் பண்ணி
நஷ்டோந்தா இதுல ஆளு கூலி இருக்குது கொல் ஓட்டுன கோல ஆ‌ ஆ இந்தது இருக்கு வெல வெ நம்ம வெத வாங்கிருப்போல அதோட ரேட் இருக்குது
ஆமா அதா நெறயா செலவு இருக்கு
ஆமா ஒண்ணு இல்லனா நம் நம்ம போட்றது கொள்ளையில செலவு பண்றதுக்கு வெளையறது க்கு கரெக்டா இருக்கு அப்டி இல்லேனா நம்ம செலவு பண்ணது அதிகமா இருக்கு வெளஞ்சது கம்மியா இருக்கு ஆமா ஏதோ ஒரு வகையில அந்த மழ பெய்ற டைமுக்கு மழ பெய்ய மாட்டேங்குது இல்லன்னா வ ஆ வெயில் அடுச்சு செடிய வீணாக்கிடுது அந்த மாரி நெறயா போய்டுது
அதுமாரி இப்போ சோளோலா வச்சுருந்த இப்ப ரீசண்டா சோ அ சோளோ வச் ருந்தாங்க எங்க வீட்ல அப்போ அந்த மழ டைம் வேற மழ டைம் வந்தவொனே என்ன பண்ணுச்சு காத்து நெறைய அடுச்சுருச்சு சோ அது வந்து அப்பதா சோளோ வெக்கிற டைமு
ம்
அந்த காத்து அடுச்சதுக்கு அதுக்கு சோளோ அப்டியே சாஞ்சுருச்சு கீழ சாஞ்ச ஒனே இப்டியே சோளமே வைக்க முடியாது அவ்ளோவோ பெருசு பெருசால்லா வைக்காது அந்த மாரி டைம்ல ரொம்ப நஷ்டமாயிடுச்சு எங்க மாமா வீட்லயு செரி எங்க வீட்லயு அதே மாரிதா ஆய்டுச்சு சோ இப்போ ஒரு ஏக்கருக்கே நம் மோ பத்து மூட்ட என்னமோதா சோளோ எடுத்தாங்கன்ற மாரி எங்க மாமியார் சொல்லிருந்தாங்க நாங்க அதே எடத் த்துல கொஞ்சோ இருவத்தேழு சம்திங் எடுத்திருந்தோ ஒரு குண்டு மட்டு கொஞ்சோ கம்மியா இருந்து சு மத்தபடி நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப அதே எடத் துலேயே ஒரு குண்ட மட்டு கம்மி பண்ணி அவுங்க போட்ருந்தாங்க ஆனா பத்து மூட்ட தா எடுத்தே அப்டின்ற மாரி சொன்னாங்க நீங்க நீங்க எங்குளுக்கு கண்ணு வச்டீங்க அதுனாலதா நாங்க எடுக்கல அப்டின்ற மாரி எங்க கிட் ட சொல்லிட்ருந்தாங்க
ம் ம் அதுலயு இன்னோன்னு மெயினா இந்த காட்டு பன்னி அந்த மாதிரி இருக்குல்ல மயில் லு எதுக்கு ம ஆ அ ஆ அதா அதா இதுங்க கிட்டல இருந்து காப் பாத்தி அத கொண்டுட்டு வரதுக்குள்ள பாவோதா விவசாயிங்க எல்லாருமே
ஓ ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறோ பட் அது மார்க்கெட்டுக்கு போகும்மோது கம்மியா நானே ஆக்சுவலா எவ்ளோ ஒரு இது வந்து ஒரு மூட்ட வந்து ஆ ரெண்டாயிரபா அப்படி இது பண்ணிதா எய்ம் பண்ணிதா போட்டே ஆனா அந்த நேரத் துல அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தம்பதுருபாதா போய்ச்சு ஒரு மூட்ட
ஆமா வெயிட் சில பேர் வெயிட்டும் பண்ணுவாங்க இப்ப ஒடச்சிட்டு கூட தோலல்லா அ காஞ்சதுக்கு அப்புறோ ஒடச்சிட்டு கூட அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க ரேட்டு ஏறுதா ஏற்லியா ஒரு ஒர் நாள் ஒரு ஒர் ரேட்டு விக்குல வெயிட்
ஆமா ஒரு ஒரு நாளு ரேட்டு மாறினே இருக்கு நா டூ தௌசண்கிட்ட வ ரு நெனச்சே அது கட்சி வெரிக்குமே வரவே இல்ல
ஆமா ஒரு அதுக்கேத்த மாரி ரேட்டு மாறு ஆல ஆ இ இப்போ ஓரளவுக்கு நறைய பேரு போட்டிருந்தாங்க அப்படின்னா ரேட்டு் வந்து கொறஞ்சுகிட்டே வந்துரு இருக்கிற சேக்கர ச சோளோ சேருரத பொறுத்து வந்து கொறஞ்சிரு இல்ல கம்மியான பேரு போட்டாங்க அப்படின்னா கொஞ்சோ ரேட்
அதுதா இப்போ எங்க பாத்தாலுமே சோளமேதா இருக்கு ஆக்சுவலா நா சோளோ நா போடாத அப்போ ரேட்டு பாத்தே டூ தௌசண் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ருக்கு எங்க மாமா வீட்ல்யே எப்பிமே எங்க மாமா வீட்ல சோளந்தா போடுவாங்க சோ அதனால செரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடிருக்கே செர் நம்ம போட்லா அப்டின்ட்டுதா நா போட்ட நா போட்ட நேரமோ என்ன தெரியில
ம்
டூ தௌசணு கிட்டயே வரல தௌசண் நைன் ஃபிப் டி தா வந்துச்சு அதனால ரொம்ப ச என்னடா இது நம்ம போட்டப்ப அப்டினு பாத்தா எல்லா எடத்துலயுமே சோளம் போட்ருக்காங்க அதனாலதா இந்த மாரி ஆகுது அப்டின்ற மாரி எல்லா சொல் றாங்க எங்க பாத்தாலு சோளந்தா நானே பாத்துட்டு எங்க வீட்டுக்கிட் ட எங்க பாத்தாலு சோளோ சோளோ சோளோ இதேதா போட்டுட்ருக்காங்க
ஆமா பஸ்ல போனா கூட அந்த பஸ்ஸ அ போற ரோட்ல சைட்ல ஃபுல்லா பாத் தா இப்பெல்லா சோளந்தா தெரியிது